ஹலோ
கேக்குதா
ம் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீலா
சாப்ட்டாச்சு
எங்க இன்னு வரலயா அது
இந்தா வந்துக்கிரு
சேரி சேரி அது என்னன்னா இப்ப சரண்யா சந்தியா சரண்யாவெல்லா அப்யே பொண்ணு பாக்க வருவாய்ங்க அங்கே அதுகல அப்ப வந்து நம்ம வீட்ல இங்கே ம் அதுக ரெண்டுக்கு எனக்கு இது மூத்தது இல்ல அதனால சொல்லுவாக இந்த மாதிரி எதாவுது மாப்பிள வந்தா போய் சவுந்தலாக் கு சொல்லுங்கனு சொல்லி சொல்லும் போது யாராவுது வந்து சொல்லுவாங்க சொன்ன ஒன்னே எங்க வீட்ல பெரிய சண்ட வந்துரு
ம்
அ எங்க அம்மா வந்து என்ட்ட சொல்லு நா சேரிமா சாய்ந்தர பேசுவோன்னு சொல்லு இது வேல வெட் தவறா பேசுனா கேக்கு அமைதியா கேட்டுகிட்டு இருக்கு நம்ம சொல்றதெல்லா கொஞ்சோ வாய் பேசுன ஒன்னே எங்க அம்மா தூக்கி போட்டு மிதிக்கு ஆ எங்க அம்மா மிதிச்ச ஒன்னே என்னடி பண்ண போற இப்ப இப்ப என்னடி முடிவுல இருக்க நா கல்யாணோல்லா வே ணா நா இப்டியே தா இருக்க போற அப்டினு சொல்லிருவ
ம்
உடனே தூக்கி போட்டு சங்குல மிதுச்சு எங்கம்மா அடி அடினு அடிச்சு வுட்டு அங்க தூக்கி எறிஞ்சுட்டு எங்க அம்மா போயிரு நா காலேஜ் வந்துருவே கொஞ்சோ நேரங் கழிச்சு சமாதானோ ஆவாங்க ரெண்டு பேரு ச் இங் அவுக அழுவாக இவுக போய் சமாதானப்படுத் துவாக அம்மா அடிச்சீட்டே இல்ல பாத்தியா அம்மா பேச்சக்கேட்டினா நீ இது பண்ணாம இருந்துருப்ப எங்க அம்மா அழுக அவுக அழுகன்னு அப்டி ஒரு பாச போராட்டமா இருக்கு
ம்
அந்த பாச போராட்டத்தின் முடிவுல வந்து நா பேசுவே அதுட்ட நானு அழுவே ரெண்டு பேரு எமோஷனல் ஆகுற பாத்து நானு அழுதுட்டு பாத்தியா அம்மா எவ்ளோ பாசமா இருக்கு நம்ம அப்பா கஷ்டப்படுறாருல ப நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணி போனதான்டி நானு போக முடியு அதனால நீ கல்யானோ பண்ணிக்கோனு சொன் கேட்டுக்கிட்டே இருக்கு சைலட்டா
ம்
அவ்ள அவசியம்னா நீ கல்யாண பண்ணிக்க அப்டினு சொல்லு அந்த எடத்துலயே
அப்டில்லாட்டி
அப் அ அதே அடுத்த வார்த்த அப்டியே இல்லைன்னா இந்தா இத கல்யாணம் பண்ணி போ சொல்லு அப்டின் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிகிட்டேயிருக்கு எங்கம்மா அந்த இவளே இந்த அவளேனு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிபுட்டு விட்ரு சோ அதா எங்க குடும்பத்துல நடந்துகிட்டேயிருக்கு ரெகுலரா
ஆ
ம் ரொம்ப தைரியமான பிள்ளைனு சொல்லி வளத்தாய்ங்க அது கடைசில அந்த தைரியத்த எங்க அம்மா போட்டு வெழுத்துபுடுச்சு ரெண்டு பேரு தலைய புடிச்சபடியேதா திரிவாங்க
ம் இப்பயே நா எவ்ளவோ மாத்திருக்கே சொல்லி சொல்லி
அததா சொல்றே இந்த எடத்துல வேறாள்ருந்தா அது மாறியிருக்க முடியாது அது எங்க அம்மாவே சொல்லு இவர கண்டு அது அடக்கிட்டாருன் சொல்லு அப்டியே சொல்லு எங்கம்மா
வேற யாராலுமே அதய சரி பண்ணவே முடியாது
ம்ஹூம்
அது என்னன்னா ஒரு லூஸ் இல்ல அதாது எப்டினா அவ பிரச்சன என்ன தெரியுமா அது வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆன்ட மைண்டு
தாவா
அதுக்கு என்னனா அத வந்து நா எந்த தப்பு பண்ல என்னைய நீ ஏ இப்டி சொ அதாது இப்ப எப்டி நா இப்ப யதார்த்தமா உன்னைய நா திட்றே உனக்குலா ஒரு ஆளு நீனா ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயமே நீ செய்ய மாட்ட அப்டினு சொல்றனா
ம்
இது வந்து யதார்த்தமா பேசுறது அது என்ன நா எந்த நல்ல விஷய செய்யல நா ஏ நல்ல விஷய ஏலே யாருக்கு பாக்கல யாருக்கு செய்யல அப்ப நா வந்து பண்ணல னு சொல்றீகளா அப்பன் போயி
ம் சம்மந்தமேயில்லாம ஒரு ஒர ஒரு ஒரு இத தேடி சண்ட போடு
அப்பற சண்டைக்குள்ள வந்து அத வந்து யாரு தப்பு சொல்லவே கூடாது
ம்
இந்த கோர்ட் நீதிபதி போவாகல்ல
ஆமா வீதியே பூரா மாறிட்டுயிருந்துச்சு
ஆ அந்த அது ஒரு பிரச்சனையிருக் ஆனா இன்னொன்னு தெரிமா அதுமே எனக்கு எப்டி சொல்றது அதுமே நானுமே அத கல்யாண பண்ண நானுமே ஊ திரிஞ்சிருப்ப ஊதாரியாட்ட
ம்
ஊதாரியானா எப்டி ஆ அத எப்டி சொல்றது ஆ காசு பண எப்டி காசுனா என்ன அந்த காசு யாருக்காண்டி ஒழைக்கனு இப்ப எங்க அம்மா அப்பா கேக்கமாட்டாங்க நீ சம்பாதிச்சு குடு பண்ணுனு கேக்கமாட்டாங்க அம்மா அப்பா பேசவும்மாட்டாங்க இப்ப இப்ப வரைக்கும் கேக்கல
ம்
அந்த மாரியிருக்கும்போது இப்ப அந்த காசு இப்போ தாய் இப்ப நம்ம சொல்லி வளப்போம்ல கூட காசுனா இது
ம்
காஸ் சேக்கணு பத்ரா உண்டில சேக்கணு சொல்லி வளக்கணு புள்ள இந்த மார்னா ஒர் நாள் சொல்லு எங்கப்பாவோ எங்கம்மாவோ சம்பார்ச்சி எனக்கிது வணு வீடு வேணு என வாங்றதுன் சொன்னதேயில்ல செஞ்சதேயில்
ம்
அந் அந்த மாரியிர்க்கும் போது இது ஒன்னுமேயில்ல எனக்கு எப்படி இதோட ம குழும்போ நம்மள பெரியாப்ப எடுனு ரொம்ப அசிங்க படுத்துவாய்ங்க இப்போ டோட்டல் குடும்பமே இந்த பக்கோம் எங்க வீட்டு செய்ட் சேரி உங்க வீட்டு செய்ட் சேரி
ம்
ரொம்ப அசிங்கப்படுத்தரம்பிச் வேண்ட அது படுத்துக்க படுத் நாய்ங்க உங்க குடும்பத்துல எல்லாரு
ஆமா
ஆ நெறைய படிச்சினான்னா எனக்கு ஒவ்வொரு விஷயமு மறக்க முடியாது அதே மாரி எங்க குடும்பத்துல பெருசா ஹேப்பி பெர்த்டே யாரு எங்க அண்ண தா பண்யான் அது மாரி நம்ம சுத்தமா பேசினதுல்ல அவன்தா பேசினா மத்தபடி யாரு பெரியம்மாவு பெரியப்பாவு எங்கள வாழ்த்திவிட்டு வந்தப்பெறகு கொஞ்ச மாச்சு எங்களுக்கு ஒரு வாழ்க்கைன என்னன்னா புரிஞ்சு அது உண்ம அப்ப யாருமே எங்களுக்கு பெருசா உதவி பண்றது வேற ஒரு வாழ்க்கையில இப்டி வாழணு அப்படின்னு சொல்லல
ம்
ம் பெரியுமா பெரிப்பா உள்ள வந்தாங்கல அப்பறந்தா எங்களுக்கு கொஞ்ச வாழ்க்கனா என்ன இது எப்டி வாழணு அப்படின்னு கடன் பத்தி ஒரு விஷய கெடையாது அப்டி கொழந்த பெ ங்க எங்கப்பாவு என்ன அடுத்த மாச உங்க அம்மாவு இதே வார்த்தைய கேக்குறாங்க
ஆ கேட்டாங்க
ம்
தெரிமா மூஞ்சுக்கு மூஞ்சு நேரய கேட்டாங்க
ம்
ஆ அ பு ஒனக்கு புரியுதா
ம்
அப்படியே சொன்னா எங்கப்பாவு அதே மாரிதா சொன்னாங்க இதுல சொல்லாதாலு உங்கப்பாவு எங்கம்மாவு தா
ம்
ஆங் அப்படி சொன்னாரு அப்ப அதோட பெரியமாவு பெரியப்பாவு வந்த பெறகு சொன்னாங்க கடன் என்னா கட கடன் இன்னைக்கு என்னைக்கு வேணா அடைக்கலா
சோள பெரியமாவ தானே சொல்றீங்க
ஆ ஒளறே காசு ஒரு விஷயமே இல்லடா கடன எப்பவுமே அடைச்சுக்கலா ஒண்ணுகொண்ணு தொணைக்கு என்னைக்கு வேணும்டா பஸ்ட்
ம் ம்
சார் கடன அடைச்சு மீண்டு வந்து மறுபடியு கடன் ஆயடுச்சு இந்தா ஒருத்த மனு செல்லோ ஒருஜ்ஜயோ போய்ருக்காளே அக்கா அக்கானு
உஹம்
ஆ
ஆமா எனக்குமே தஸ்வின் பிறந்துட்டு தா கடன்
ம்
அதுவரையு கடனே இல்ல அதுக்கப்புறந் தா பிரச்சனைகள்
அதுவே இது வந்து உனக்கு வந்து பொம்பளப்புள்ள பிறந்துச்சுன்னா நீ ஓஹோன்னு வந்திருப்ப
ம்ம்ம்
செரிம்மா
ஆ
அது ஒரு ராசி மொதப்புள்ள என்னைக்கு மொத புள்ள ஆம்பளை புள்ள புறந்து ரெண்டாவது பொம்பள புள்ள பிறந்த குடும்பம் பூரா நல்லா இருக்கு ரெண்டு ஆம்பள புள்ள பெறந்து குடும்பம் பூரா கொஞ்சோ முண்டி மோதி சிரமம் பட்டு எந்தரிக்கு
ஆமா
பொம்பள புள்ள ரெண்டு பொம்பள புள்ளயாக்கு பொம்பளப்புள்ள இருக்குல அவுக வீட்ல ரெண்டு பொம்பள புள்ள இருக்குற வீட்ல இன்னமு நல்லா இருக்கு
நல்லா ருக்கானே
ஆ நல்லா இருப்பாக இந்த ஆம்பள புள்ள தொடர் ந்து ஒரு நாலு புள்ள மூணுபுள்ள இருக்ற அந்த குடும்போ வந்து மூணு மீளவே முடியாது
ம்
அது ஏதோ ஒரு இது போல நானு பாத்துட் மொத புள்ள பைய பெறக்கணு ரெண்டாவது பெறக்கறது பொம்பள புள்ள பெறக்கணு ஓகோன் நல்லா இருக்கு அதே மாரி மூணா மூணாவது பொம்பள புள்ள பிறந்தாலு நல்லா இருக்கு
ம் மேடம் வந்துட்டாங்க போல சலக் சலக்குன்னு கேக்குது ம் ம் ம்
அதே அது ஒருவிஷ் உணர்ந்துருக்கே நிறைய வீட்ல பாத்துருக்கே
ம் ம் ம் அப்பறம்
நல்லாதா உங்க குடும்பத்திலே மஞ்சுளாக்கா மூணு பொம்பள புள்ள இங்கயு மூணாவது பொம்பள புள்ள தானே ரெண்டு வீடு பாருங்க ரெண்டு வீடுமே ஓகோண்ருக்கு
ஆமா நாங்களு நல்லாதா இருந்தோ மஞ்சுளாக்கல்லா ஒரு நக வாங்க ன்னா அம்மாவ தா கூட்டிட்டுப்போவு அம்மாவு மஞ்சுளா அக்காவ கூட்டி போவு இவ்க ரெண்டு பேருந்தே செட்டா திரிவாக
ஆ
ஆமா ஃபேன் வாங்குறது கூட மஞ்சுள அக்கா அம்மாவ கூப்டு அம்மா போகு இப்ப பாத்தா எல்லா கதையு மாறி போச்சு
அது நீங்க பண்ண தப்பு என்னென்ன அந்த அந்த காம்பவுண்டுக்குள்ள இருந்தது
ம்
மஞ்சுளாஅக்கா தெளிவா வெளியில போயி தானே இருந்துச்சு
ஆமா
ஆம்பள புள்ள இருக்கவே இருக்காது
ம்
அந்த சரௌண்டிங்லயே பக்கத்துல இருக்காது
ஆமா இருக்காது இப்ப அந்த இடத்தே வாங்கி உள்ள வந்துருச்சு
அ அதுதா அதா அதா ஒரு இது புரியுதா அந்த இடத்துல நம் பக் கத்துல இருந்தாலே வெளங்காது ஏன்னா நம்ம அடுக் அடுத்தாள் நம்மள போய் சோதிக்கிறத விட சொந்தக்காரனே போட்டு வாட்டி எடுத்துருவானுங்க
ம்
இருக் இருக்கருதலயே நீங்கதா கொஞ்சோ நல்லா வெயிட்டா இருந்திருப்பீங்க போல ம்
எல்லா போச்சு நல்லா வச்சிருந்தாரு காலம் போன கடைசில ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல நம்ம புலம்ப வேண்டியதாயிருச்சு ம்
வரு வாழ்க்க முடிஞ்ச்சு எங்க அம்மா அப்பா வாழ்க்க அம்மா வாழ்க்கையு முடிஞ்சிருச்சு நம்மவா முடிஞ்ச்சுனா என்ன தெரியுமா நம்ம இன்னமே வந்து வாழ வேண்டிய வயசுல வாழ முடில இல்ல வயசான காலத்லதே வாழ வயசான த்துல வாழப்போனா அப்போ நம்ம உடம்பு ஒத்துழைக்குமா என்னன் தெரியாது நம்ம பிள்ளைல நல்லா வாழ வச்சுகுவோ அவ்ளதே
ம்
இதுதா நா எடுத்த முடிவு உனக்கு மனசுக்கு எப்டிக்குன்னு தெர்ல நா எடுத்த முடிவு என்ன தெரியுமா நம்ம வாழ நல்லா ஜாலியா சுத்தி திரியுற வயசுல கஷ்டப்பட்டுட்டே இருக்கோ
ம்
ஆ அம்மா அப்பா சுத்தமா கஷ்டப்பட்டே வந்துடாங்க நாம கொஞ்சோ நாள் நல்லா வாழ்ந்தோ அந்த வயசு இப்ப இப்ப நா லீவுக்கு நா என்ன பண்றாயனா ஒரு மாச டூர் போய்றாய்ங்க நம்மனா பாரு
அந்த ஒரு மாச போனா ஒம்போது மாசதுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ம்
நம்ம பிள்ளைகள வந்து பெத்தப்படா
ம்ம்
கஷ்டப்படாம இருக்க முடியாது நல்லா வளக்கலா பைனான்ஸ் ரீதியா அவங்களுக்கொஞ்சோ நம்ம உதவி பண்லா
ம் பாப்போ என்னைக்கு மாறுதுன் பாப்போ எல்லாத்தையு ம் ம்
மாறாம எதுவுமே இருக்காது
ம்
ஏ பாருக்
ம் சேரிப் பாருங்க நா கொஞ்சோ நேர கழிச்சு கூப்பறே ம்